வணக்கம் சொல்லுங்க தோழி நலமா இருக்கீங்களா
பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்டா இருக்கு தோழி கொஞ்ச தள்ளி வந்துருங்க
நல்லா இருக்கா தோழி இப்ப கேக்குதா தோழி
ஆ கேக்குது சாப்ட்டாச்சா
உம் சாப்டாச்சு தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நா சாப்பிட்டேன் இப்பதா சாப்பிட்டேன்
செரி தோழி
நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ சிக்கன் கிரேவி தோழி
உம்
சிக்கன் கிரேவியு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவு போட்டு சாதம் வச்சு தயிர் வச்சு சாப்ட்
சரி சரி தோழி இப்ப குழந்தைங்க எல்லா சாப்ட்டாங்களா
எல்லா சாப்பிட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறாங்க தோழி
ஆ நாங்க இப்பதா சாம்பார் சாப்பிட்டோ சாம்பாரு கொஞ்ச தயிர் போட்டு சாப்பிட்டே எனக்கு கொஞ்ச உடம்பு சரியில்லனால
உம் இப்ப எப்படி இருக்கு தோழி பரவாயில்லையா
ஆ இப்ப கொஞ்ச பரவாயில்ல நேத்துக்கி கம்பேர் பண்ணு போது எனக்கு கொஞ்ச பரவால்ல
உம்
குழந்தைங்க வந்து இப்ப வெளியில அக்கம் பக்கத்தின்னரோட விளையாட விடுவீங்களா இல்ல வீட்லயேதா விளையாடுவாங்களா
இந்த வீட்டுக்கு எய்த்தாப்லே ஒரு சின்ன சந்து இருக்கு தோழி அது எங்களோடைய இடம் தா
உம்
அதுல இன்னொன்னு அஞ்சு பசங்களாம் இருக்காங்க சேர்ந்து சந்துல விளையாடுறாங்க
சரி சரி சரி அப்புறம் சொல்லுங்க பையன் வந்து தாத் ச்சிட்டு மாடிக்கி போகணும்ன்னு சொல்லி மாடிக்கு போயிருக்காங்க
மேல
தான் சாப்ட் ஆமா செட்டு போட்ருக் ஆ ஆ அவங்க விளையாடதா மேக்சிமம் விரும்புவாங்க ஒண்ணு கடைக்கு போணும்பாங்க அப்படி இல்லன்னா பார்க்குக்கு போணும்பாங்க இல்ல சைக்கிள் ஓட்டணும் பாங்க
ம்
இப்ப கூப்ட்டுக்கிட்டே இருந்தாங்க மேல வாங்க மேல வாங்க பாப்பாங்கள வச்சுக்கிட்டு போயிருக்காங்க மேல
சரி தோழி சரி தோழி
இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது மாதிரி எதுவு ஸ்நாக்ஸ் மாரி ஏதோ செஞ்சு கொடுப்பீங்களா குழந்தைங்களுக்கு ஏன்னா சண்டேவா குழந்தைங்க கண்டிப்பா ஸ்நாக்ஸ் எதாவது கேட்பாங்க வீட்லயே செஞ்சு கொடுப்பீங்கள இல்ல எது கடையில வாங்கி குடுபிங்களா
எப்பயாது வாரத்துல எல்லாம் மாதத்துல ஒரு ரெண்டு தடவை வெளில வாங்கி குடுப்பேன் தோழி மத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இ இப்ப வந்து நிலக்கடலை ஊற வச்சிருக்கே
சரி
அத சும்மா அதுல வந்து கொஞ்ச கேரட் ஒரு கேரட் ஆ திருகி போட்டு கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி இலை கொஞ்சண்டு வந்து தக்காளி அதுல போட்டு லெமன் ஜூஸ் லைட்டா உட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் போட்டு ஈவினிங்ல கொடுப்பம் ஆ தோழி ஆ கொஞ்சண்டு டீ இஞ்சி டீ சாயந்திரமா போட்டு கொடுத்
சாலட் மாதிரி போட்டு பண்ணி கொடு
ஆ ஆமா
இப்போ கடையில வந்து புள்ளைங்க வந்து அந்த பிரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லா கேக்குறாங்கல்ல அந்த பாணி புரி காளானா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம இந்த சாண்ட்விஜ் இதெல்லாம் நம்ம கடையில இருக்கு இப்ப அதிகமா வந்துட்டு விற்பனைக்கு அதெல்லா இப்ப கடையில இருக்கு பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு கேக்குறாங்க நம்ம ஏதாவது ஒரு டைம் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டுட்டே இருக்காங்கல்ல அதெல்லா நம்ம வாங்கி கொடுக்கலாமா அது எந்த விதத்துல நல்லது அத பத்தி எதவு சொல்லுங்க
ஆ தோழி அது வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து வெளில குடும் ஃபேமிலியோட போய் சாப்பிடலா தோழி எல்லாமே அப்படி பாக்க போனா நம்ம எல்லாமே வந்து சரியாதா சமைச்சு பாபோ ஒண்ணு சாப்பிடணு உடம்புக்கு ஹெல்த்தியா கிடைக்கும்னா ஏதோ ஒரு வழியில நம்ம வாங்கிற பாக்கெட் மசாலாவா இருக்கலா வேற எல்லாத்துலயு கலப்படம் இருக் தோழி நம்ம பியூரா எவுமே சாப்பிடல அப்படிங்கபோது மாதத் துல ஒரு முறை வந்து என்ன பண்ணலா குடும்பத்தோட வந்து வெளியில போய் சாப்பிடறது ஒரு நல்ல பழக்கம் தோழி அது எங்களுக் இருக்கு அப் படி இல்லன்னா கூட என்னுடைய கணவர் என்ன பண்ணுவாரு உம் மாதம் ஒரு முறை எனக்கு வந்து விடுமுறை மாதிரி அந்த இரவு நேரத்தில் மட்டு ஆ சாப்பாடு செய்யாம வந்து வெளியில எது வாங்கிட்டு வந்துட்டு எல்லா சேர்ந்து மொட்ட மாடியில வச்சுட்டு போய் சாப்பிடுவோ தோழி
ம் கண்டிப்பாா மொட்டைமாடையில மொட்டைமாடியில குழந்தைங்களோட உடக்காந்துட்டு நிலாவல்லா பாத்துட்டு கேண்டில் லைட்டு டின்னர் மாறி சாப்பிடுவீங்க
ஆ ஆமா தோழி ஆமா தோழி அதோட இல்லாம என்னோட ஏ பெரிய குழந்தைக்குவந்து வெளில போய் அவுட்டிங் போய் சாப் அப்புறனா ரொம்ப புடிக்கு ஆ அதனால வந்து அதப் அத வந்து நம்ம பழக்கப்படுத்தக்க கூடாதுங்கிறதுக்காக மாதத்துல ஒரு முறை மட்டு ஆ நேரமின்மை இருந்துச்சுன்னா எல்லாரு சேந்து போய் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துருவோ அது வந்து சின்னதா ஒரு ரோட்டு கடையில இருந்தா கூட ஒரு நாலு இட்லி கூட சாப்பிட்டுட்டு வந்துருவோ அந்த கட நல்லா இருந்துச்சுன்னா
உம்
இல்ல முடியல அப்டின்னு சொன்னா என்னுடைய கணவர் வந்து கொழந்தைங்களுக்கு ஏதாவது புடிச்சத வாங்கிட்டு வந்துட்டு மாடியில போய் எல்லா எடுத்து வச்சுட்டு சாப் ட்டு அப்டியே என்ன பண்ணுவோ கொசுவலைய கட்டிட்டு அங்கேயே படுத்துருவோ தோழி அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு மேல மாடியில
கண்டிப்பா அதெல்லா வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு நம்ம இத தூங்குறது ஆனா கொசு மட்டு கடிக்காம இருந்தா இன்னு ஜாலியா இருக்கு நீங்க அந்த சாப்பிடு போதே வந்து பல கதைகள பேசிக்கிட் டே அது நம்ம என்னதா க கடையில போய் சாப்பிடுறதா இருந்தாலு இது மாதிரி நீங்க மாடியில உக்காந்து பல கதைகள பேசிக்கிட்டு ஜாலியா சாப்பிடுறதோட சுகம் வந்து தனிதா என்னைக்குமே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க அது மாதிரி எதுவு மாதம் ஒரு முறை வெளில போய் சாப்பிடுறீங்களா தோழி இல்ல எல்லாமே வீட்லயே செஞ்சு சாப்பிடுவீங்களா தோழி
உம் வீட்ல எல்லா வீட்டுல வந்து அவங்க செய்வாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த சாப்பாடு எல்லா கொஞ்சோ நல்லா செய்வாங்க அவங்க சண்டே ஆன அந்த சிக்கன்லா எடுத்து பிரியாணி செய்யறது இது மாரி அத கிரேவி பண்றது இந்த அந்த ஜாமுன் பண்றதா இந்த இதெல்லா சன்டே ஆன செய்வாங்க மத்த நே நேரத்துல மேக்சிமம் வெளியில வந்து கடையில இருந்து வாங்கி வந்துட்டுங்க இங்க வீட்டுல வச்சுதா சாப்பிடுவோ மேக்சிமம் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா கொழந்தையு கையில இருக்காங்க இல்லையா அவங்கள போய் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இரு இப்ப அவங்க அங்கங்கயு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம புதுசா ஒரு எடத்துக்கு போனோம்னா அவங்க உக்காறது அவங்கள உக்கார வச்சு சாப்பிட வெக்கறதே பெரிய டாஸ்கா இருக்கு மேக்சிமம் நாங்க வாங்கிட்டு கொண்டாந்து வீட்டுல வச்சுதா சாப்பிடுவோ எல்லாருமே இப்ப எங்க வீட்டுல எப்டின்னா பாதி பேர் நான்வெஜ் சாப் டுவாங்க பாதி பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க அதனால போய் எல்லாரு நான்வெஜ் கடயிலு சாப்பிட முடியாது என்ன வெஜ்ஜுக்கு வெஜ் சாப்ப சாபறவங்களுக்கு தனியா வெஜ் வாங்கிக்கிட்டு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு தனியா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுதா சாப்பிடுவோ அவுங்க வந்து நெறைய போய் வெளியில போய் சாப்பிடுவாங்க ஆனா நா வந்து மேக்சிமம் போமாட்டே எனக்கு என்னமோ அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதா அந்தளவுக்கு பிடிக்காது மேக்சிமம் வீட்டுல வச்சு சாப்பிடுறதா புடிக்கு அந்த அந்த எனக்கு அந்த கூச்ச சுபாவம்ங்கிறது கொஞ்சோ அதிகமாவே இருக்கு அதனால மேக்சிமம் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிறதா நா அவாய்ட் பண்ணிடுவ சாப்பிட மாட்ட வீட்டுலதா வந்து சாப்பிடுவ
உங்களோட குடும்ப வந்து கூட்டு குடும்பமா தோழி நெறைய பேர் இருக்காங்களா
இல்ல இல்ல எங்க அம்மா அப்பா என கொழந்தைய பாத்துக்கிறதுக்காக இருக்காங்க ஆ இப்ப நானு ஆமா ஆமா என் நானு எ கணவரு தனியா இருந்தோ எங்க கொழுந்தனாரு கொழுந் னார் ஒய்ஃப் அவங்க தனியா இருக்காங்க எ மாமியார் மாமனார் மூணு பேருமே தனித்தனியா தா இருக்கோ
உம்
இப்ப வந்து எனக்கு கன்சிவாயிருந்தேன்னு சொல்லிட்டு பாத்துக்கறதுக்காக என்னோட பாட்டி வந்தாங்க ஃப்ஸ்ட் என்ன பாத்துக்கறதுக்காக பா ட்டி வந்தாங்க அவங்க வந்து வந்து மாடிப்படியில இருந்து கீழே எறங்கு போது வலிக்கி விழுந்துட்டாங்க அவங்க வலிக்கி விழும்போது அவங் ரொம்ப படுத் த்த படுக்கையா ஆயிட்டாங்க செரின்ன்னு சொல்லிட்டு இப்ப எங்க அம்மா ஊர்ல கிராமத்துல இருந்தாங்க அப்ப எங்க அப்பா வந்து வெளிநாட் குல இருந்தாங்க அதனால அம்மாவு இப்ப கூட வர மா ரி ஆயிடுச்சி சோ அம்மாவு‌ பாட்டியு என்ன பாத்துக்கிட்டாங்க ஏனா ஏ ஹஸ்பண்ட்டு அம்மா பாட்டி அப்ப ஏ இருந்தோ அதுக்கப்புறோ ஒரு வருஷோ கழிச்சி தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பர்த்டே வந்துச்சி அந்த‌ ஃபர்ஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறதுக்காக அப்பா ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க வந்த நேரத்துல அப்பாக்கு கொஞ்சோ ஒடம் சரி இல்லாம போயிட்டு ஹாட்டு ஹார்ட்டு பிரச்சன ஹார்ட்டுல பிளாக் மாரி இருந்துச்சு ஒரு நாலஞ்சு பிளாக்கு அதனால ரொம்ப சீரிய ஸ் ஆய் அப்புறோ சென்னையிலதா போய் ஆப்ரேஷன்ளா பண்ணிட்டு வந்தோ பண்ணதுனால திரும்ப அவுங்க ஃபாரின்லா போகூடாது ஸ்ட்ரைனே பண்ண கூடாது இங்கதா இருக்கணு அப்டிங்கிற மாரி சொல்லிட்டாங்க சோ அதுல இருந்து அப்பாவு இப்போ கூட இருக்காங்க சோ அம்மா அப்பா பாட்டி மூணு பேரு கூட இருக்காங்க அவுங்க சைய்வோ நாங்களா அசைவோ அதனால சொல்ற
ம் அதனாலதா கேட்ட தோழி ஏனா கூட் டு குடும்பமா இருக்கறது சைவ சாப்பாடு வேற அசைவ சாப்பாடு வேறையா அதனால கேட்ட இப்ப நார்மலா சமைக்கு போது வீட்டுல அப்படித்தா சமைக்கணு
இல்ல நாங்க மேக்சிமோ நான்வெஜ்ங்றதே சமைக்க மாட்டோ ஏன்ன எங்க வீட்டுல எல்லாமே வெஜ் தா நானு ஏ ஹஸ்பண்ட்டு தா நான்வெஜ் சாப்புடுவோ எங்க அப் பாவு சாப்டுவாங்க ஃபாரின்லருந்த அதுனால அப்பா சாப்டுவாங்க அம்மாவு பாட்டியு மட்டும்ந்தா வெஜ்ஜு மத்த எல்லாருமே நான் வெஜ் தா இருந்தாலு இந்த இந்த பா ட்டல்லா‌ போட்டு எல்லாத்தையு பெரட்டக்கூடாது அப்டின்னு சொல்றாங்க அதனால அத மேக்சிமோ அவாய்ட் பண்ணிடு சண்டே ஒரு நாள்தா சமைப்போ அதுக்குன்னு தனி பாத்திரங்கள்ல்லா வெச்சிட்டு சமைக்கிறது அதுவு இப்போ ஒடம் சரி இல்லங்க றதுனால இந்த வாரோ செய்யல அடுத்த வாரோந்தா இனிமே செய்யணு
ம் பையனுக்கு எல்லா குடுப்பீங்ளா தோழி
ஆ நா ஒரு பத்து மாசத்துல இருந்தே குடுக்க ஆரம்பிச்சிட்ட எல்லாமே அவுங்களு சாப்டுவாங்க இ எதுதா குடு க்கணு அப்டின்லா கெடையாது நாங்க என்ன சாப்பிடறோமோ அத அப்ப கொழம்பு அப்ப நாங்க ஒரு கொழம்பு வெச்சிருக்கோ அத சாப்பிடறோனா அந்த கொழம்பு கொஞ்சோ லைட்டா ஒரு சொ ட்டு மட்டு ஊத்தி சாதத்துல போட்டு சூடான சாதத்துல பெசஞ்சு குடுத்துட்டோம்னா அவுங்க சாப்ட்றுவாங்க கொஞ்சோ காய்கறி அதிகமா சேத் த்து குடுக்கறது அது மாரி குடுத்துட்ருக்கோ அவுங்க இதுதா வேணுன் சாப்டமாட் டாங்க ஆனா கொஞ்சோ நான்வெஜ்னா அந்த சிக்கன் அந்த கிரேவி அந்த பட்ட சோம்பு வாட இஞ்சி பூண்டு வாடைக்கு கொஞ்சோ அதிகமா சாப்டுவாங்க நான்வெஜ் எல்லா குடுத்தோம்னா
அ கொழந்தைங்களுக்கு வந்து
அந்த அளவுக்கு எறங்காது
உ கொழந்தைகளுக்கு வந்து அசைவ உணவே வந்து சேத்துக்கணு தோழி அடிக்கடி சேத்துக்கணு ஏனா நம்ம செய்ய மாரி இப்ப எல்லா உணவுகளு ப குழந்தைகள வந்து சாப்பிடறதுக்கு கத்துக்கணு புடிக்காதுன்னு எதையு ஒதுக்க கூடாது
கண்டிப்பா என்ன பண்றது அவுங்களுக்கு புடிச்சிருக்குங்கறதுக்காக அவுங்களுக்காகவேதா இப்போய சப்போஸ் சாப்பிடலன்னா அவுங்களுக்காகவே சிக்கன் வாங்கி தருவோ அது மாரி பண்றதா இருக்கு இல்லைனா நாங்க அந்த மேக்சிமம் அவாய்ட் பண்ணிப்போ நான்வெஜ் வாங்குறது சாப்பிட மாட்டோ அந்த அளவுக்கு பெருசா சாப்பிட மாட்டோ சாப்பிடுவோ சில நேரத்துலதா சாப்பிடுவோ ஆனா இவூங்களுக்காக இவுங்க சாப்பிடவே மாட்றாங்க அப்படிங்கிறதுக்காக கடைல எதாவது சிக்கன் மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்து குடுப்பேன் அப்பதா எதாவது ஒரு ரெண்டு வாய் இறங்கு
ஆமாந் தோழி அது உண்மைதா விருப்பப்பட்ட உணவுகள கொஞ்சோ குடுத்துதா ஆகணு
ஏனா சாப்பிடாம பால் மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க நா எப்டி இந்த பால கொஞ்ச கொஞ்சமா நிறுத்துறதுனே எனக்குந் தெரில சாப்பாடு கொஞ்சோ அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பால் குறஞ்சிரு நைட்டு சாப்பாடு சாப்ட்டாங்கன்னா பால் குடிக்க மாட்டாங்க தூங்கிருவாங்க அதுக்காகதா முயற்சி பண்ணி ஒவ்வொன்னு பண்ணிட்றாங்க இருந்தாலு அந்த பால வந்து மறக்க வெக்கிறது பெரிய ஒரு விஷ்யமா இருக்கு எப்டிதா பண்றதுன்னு தெர்ல வேப்பிலையு போட்டு அரச்சி குடுத்து பாத்துட்டேன் வேப் அந்த ஒரு ம்ம நேரோ மட்டு குடிக்காம இருக்காங்க அப்புறோ பாக்கவே நமக்கே பாவமா இருக்கு அழுகுறாங்க சொல்லிண்டு நம்மளே வாஷ் பண்ணிட்டு வந்து திரும்ப குடுக்குற மாரி இருக்கு அய் அ ப்ச் அந்த விஷ்யத்த எப்டி நம்ம கடந்து வர போறோ அப்படிங்கறது எனக்கு ஒரு போராட்டமாதா இருக்கு எந்நேரம்
ம்
உங்களுக்கு வேற எதுவு அத பத்தி தெரியுமா
எனக்கு வந்து என்னுடைய குழந்தை ஆ என்னுடைய குழ பிள்ளைகள் தானாவே நிருத்திட்டாங்க தோழி அந்த வேப்பலைய ஒரு மூணு நாள் தொடர்ந்து பண்ணொன்னயே நிருத்திட்டாங்க
ம்
ம் அதோட இதுனால அதனால கிட்டவே வர்ல அவுங்களாவே நிறுத்திட்டாங்க
சரி பாப்போ நானு முயற்சி பண்ணி பாக்குறே ஆனா மனசு வந்து கேட்கமாட்டேங்குது என்ன பண்றது அழுகுறத பாத்தா ரொம்ப கஷ்டமாருக்கு இல்லயா அதுனால யோசன பண்ணிகி டே அப்டியே விட்டுட்டுருக்க
ம் காலப்போக்குல கொஞ்சோ கொஞ்சமா மறந்துருவாங்க தொடந்து குடுத்தா
ம் பாப்போ தொடந்து நம்ம அடுத்த பதிவுல இத பத்தி நம்ம பேசுவோ
ம் ஆ செரி தோழி நன்றி தோழி